ஆஹ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க அய்யோ சொல்ட்டே நானு ரெஃபர் பண்ணுவாங்க தான் சொல்ட்டிருந்த அந்த சில பேர் வந்து அவங்களோட இது புரொஃபைல் போதும் சொல்ட்டு இப்போ நீங்க உங்க ரெஃபர் பண்றாங்க வெச்சுக்கோங்களே நீங்க வந்து ஆ அவ்வளவா எதுவுமே பண்ணாம இருந்து ரிஜெக்ட் ஆ பண்ணுவாங்கள அந்த மாதிரி ரிஜெக் பண்ணும் போது அவுங்குளுக்கு கொஞ்சோ இதுதா பேட் இது கெடைக்கல அதனால வந்து சில பேர் ரெஃபர் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சவுங்களே ஒருத்தவுங்குளுக் ரெஃபர் பண்ல அவுங்களோ நல்லா சம்பளோ வெச்சி தறாங்க அவுங்க இப்போ இன்டர்வியூ எடுக்கற மாரி ஒருத்தவங்க அந்த கம்பனில இருக்கோ சென்னைலதா ஏதோ பெரிய கம்பெனி ஆனா அது ஐ டி கம்பெனி தா அவங்க சேல்ரி வந்து ஒரு நைன்டி நைன்டி கே அந்த மாரி இருக்கு மன்த்லி சேல்ரி
உம்
ஆனா அவங்க ரெஃபர் பண்ல ஆனா அவங்களே வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாரி ஒருத்தவங்க தா அந்த ஒரு ஸ்கில் செட்லதா இருப்பாங்க அவங்க அவங்க கீழ ஒரு அஞ்சு பேர் ஒரு பத்து பேர் வேல செய்வாங்க அந்த மாரிதா
உம்
அவங்கனா வந்து இன்ஜினியரிங் பண்ணாங்க அதே வெச்சு டிஸ்கண்டினுயு பண்ட்டாங்க காலேஜ்
உஹம்ம்
அப்றம் வந்து ஒரு காலேஜ்ல போய்ட்டு ஆர்ட்ஸ் எடுத்து பிசிஏ பண்ணாங்க நெனைக்கிறே ஆ பிசிஏ பண்ணாங்க அப்றம் வந்து அது பஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டா ஸ்டேஞ்ள வந்து ஜாய்ன் பண்ணதுனால வந்து அப்டியே பர்மனன்டா இப்போ பண்டாங்க ஸ்டார்டிங் அவருக்கு போபோது எந்த அந்த அளவுல நாளேஜ் இல்ல ஆனா இப்போ வந்து பைத்தான் சி பிளஸ் பிளஸ் ஜாவா எல்லா லாங்குவேசும் தெரியு உ போற எச்காச்சு
உம்
உள்ள போயிட்டம்னா ஈஸியா கத்துகலா அது உள்ள போறது தா பிரச்சனையே
ம்
அப்டி வந்து ஐடி கம்பெனிலா அந்தளவுக்கு கஷ்டமா இருக்காது ஜாலியா இருக்கலானா ஐடி கம்பெனிதா இப்ப பெஸ்ட்டு
ஆன ஒர்க் பிரசர் இருக்குனு சில பேர் சொல்றாங்க
சேல்ரியு வரு என்ஜாய் பண்ணலா ஒரு ட்ரிப்பு கூப்ட்டு போவாங்க ம் ஒரு த்ரீ மந்த்ல சிக்ஸ் மந்த்த் ஒன்ஸ் அந்த மாரி
ஆனா அது பர்மனன்ட் ஜாபா இருக்காது இப்ப ஹ ஐடி மட்டு
ஆஹ் பர்மன்ட் ஜாபா இருக்காது ஆமா கரெக்டு தா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரியு வெச்சிருப்பாங்க அது நம்ம பர்பாமன்ஸ் பெருத்துதா இருக்கு நல்லா பண்ணா வெச்சிருப்பாங்க ஆவரேஜா இருந்தா தூக்கிடுவாங்க ஆமா ஏன்னா இப்பெல்லா ஐடி கம்பெனி நெறைய படிகறாங்களா நெறைய நெறைய பேர் படிகறாங்கள அதனால வந்து அவங்களுக்கு வந்து கூப்டுவாங்க ஆஹ நம்மளுக்கு தெரிஞ்சிதுன்னா ஓகே அப்டின்னு சொல்ற மாரி இரு இருக்கு
உம்
அதனால தா வந்து எல்லா ஐடி கம்பெனி சூஸ் பண்றாக மேக்சிமம்
நீங்க அந்த என்ன பண்ண மாரி ஐடியா நெக்ஸ்ட் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம்
எந்த டிகிரி செக்கண்ட்டிகிரியா செகண்டி செக்கண்டி கரஸ்தா போட போறே பிரச்சன இல்லன்
ஆ அப்ப என்ன பண்ண போறிங்க நெக்ஸ்ட்டு
ஒர்க்தா என்னோட அண்ணா வந்து ஒரு பினான்சியல் ஆ க ஒரு இது மாரி ஆண்டர்பர்னர் அதா எப்டி சொல்றதுனா அவங்களே ஒரு கம்பெனி வெச்சிருக்காங்க
ம்
டேன்செல் ஒரு கம்பெனி மாரி அது
ம்
அதுல சும்மா இப்போ ஒன் இயர் வந்து அதுல ஒர்க் போயிட்டு அதப்டே ஒர்க் போகும்போது வேறெதாச்சி இடை கேட்டு யாராச்சி ஐ டி கம்பெனில ரெஃபர் பண்ணி அந்த மாரி போலானு ஒரு ப்ளான் ஏனா இப்போ சும்மா அதுக்குனு வீட் லயே இருக்க முடியதுல ஒன் இயர் அதனால நீங்க எப்டி வீட்டு வேல நல்லா பண்விங்க போலயே
வீட்டு வேல வீட் ஒர்க்லா பண்ணுவ இந்த குக்கிங் தா வராது நம்ளுக்கு
குக்கிங் வராதா
ம் ஹு குக்கிங் வந்து இன்னொ அந்சைடு போல
அந்சைடு போவ்லயா வராதுன்னிங்ல்ல
இல் அந்த சைடு இன்னு நா போ இது பண்ல
அ ஹே
சூப்பர்அருமையாஇருக்கு கத்துக்கலாம் குக்கிங் அப்படின்னு உட்டன்
ஆ விஷயம்ல்லா இல்ல யூடியூப் பாத்துக் கத்துகலாம் இப்பல்லா எவ்வளவு ஃபீ
நான் பொறுமயாவே கத்துப்போ இருந்தாலும் எங்க வீட்ல வந்து எங்க வீட்ல வந்து போனப் குச்சி திச்சிந்தான் இருப்பா என்ன எப்பவுமே சமைக்க கூட தெர்ல போற எடத்துல போயி இன்னா பண்ண போறியோ அப்டின்னு நா ரீசண்ட்டா சொல்லுவ சமைக்கிற பையனா கட்டி குத்துருங் ம் வாங்கி அதுக்கு சமையல் காரணவா கட்டி் குடுக்க முடியும் அப்படின்னாங்க நல்லா சமைக்கிறப் பையனா பாத்து ஏமாந்துத்தே
அப்பதான் வந்து ஹோட்டல செய்வோம்ல்ல அவுங்குள மேரேஜ் பண்ணும் போல
இல்ல இல்ல சமைக்க தெரிஞ்ச பையனா இருந்தா போதும் சமையல் காரங்கல்லா இல்ல சமையல் தெரிஞ்ச பையனா இருந்தா போது
இப்பல்லாம் எல்லா பசங்களும் சமைக்கிறாங்க ஏனா வந்து பேச்சுலர்ஸ் வந்து சமை ஆமா ஒரளவுக் தெரியு
ம் உங்களுக்கு
எவ்ளோ தெரியு ஓரளவுக்கு
ஆஹ்
நான் செஞ்சிருக்கேன் பிரியாணி பிரியாணி செஞ்சிருக்கேன் இ சிக்கன் ரை அதுக்கு அந்த பொருள் வந்து நம்மளுக்கு கரெக்டா அந்தத்துல இருந்தா கரெக்டாப்பாத் செஞ்சிடலாம் ஆனா ஒண்ண அ இந்த அளவு டேஸ்டா பயங்கறமா டேஸ்ட் ஏன் அப்படிலாம் இருக்காது இத ஓகே சொல்ற மார் தான் ஆமா ஒருவேளை வந்து நான் சமைச்சு நான் சாப்ட்றனால எனக்கு புடிக்கலாயா என்னன் தெரில
அதாவது சமைக்கிறவங்களுக்கே வந்து அவங்க சமைச்சது வந்து ஏத்துறதுன்னு சொல்லுவாங்க ஆமா மத்தவங்க கிட்ட நீங்க கேட்டு பாத்துருக்கணும் ரிவ்யூ
ஸ்மெல் வந்து ஆஹ் இது ஆயிடும் அதனால வந்து சாப்பிடம் போது புடிக்காது ஆமா அதலா சாப்டும்போது பிடிக்காது அவ்ளவா ஆஹ் வந்து இப்போ இப்போ ஒரு மாஸ்டர் வந்து பிரியாணி செய்றாங்க வச்சு அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து அந்த பிரியாணி சாப்பிட மாட்டாங்க சமைச்சதுக்கு அப்புறமா
ஐனோ அப்பாவே சமைச்சாரு அவரு வந்து அதுவே வந்து அஹ் சமைச்சதே வந்து அவரு வந்து அதிகமா சாப்பிட்டுக்க மாட்டாரு
ஆமா வேற ஸ்வீட் சாப்பிட்டு தான் சாப்டுவாங்களே
ஆமா அவரு அத கம்மியாதான் எடுத்துப்பாரு கேட்டா அதுவே. ஏ சமைக்கபோது ச்ச அப்படின் வாரு
உன் அப்பா என்ன ஒர்க் பண்றாங்க.
அப்பா வந்து காய்கறி வெபாரி சந்தை.
சந்தா. இருக்காங்க சந்தையில ஒர்க் பண்ணு வே இது பண்ணும்
அஹ உம் காய்கறி அது
ஓகே ஓகே. அது எப்படி இப்போ வீக்லி டுஅந்த மாதிரி தானே இருக்கு
அ அது வந்து. தனியா வந்து. கோவில் பக்கத்துல வந்து இருக் இருக்கு அங்க வந்து பூண்டு புளி விப்பாரு. மண்டே தான் இங்க சந்த சந்தைய வந்து சந்தையில இருப்பது ஆம. ச சந்தையில மத்த நாள்ல வந்து அந்த. கோவில் இருக்குலா அங்க பக்கத்துல ஆமா.
வாங்க கட எதாச்சிருக்கா இல்ல.
கட இந்த கடதான் தார்ப்பா இதுதான்.
ஓ ஓகே ஓகே.
அப்ப வந்து ஃர்ஸ்ட் வேற பாத். ந்தாரு அதது வந்து ஒர்க்க வந்து இதுவாயிச்சு. செரி நீ இப்ப எது ப்த்தங்க. ஆ அப்போ வந்து. லாட்ரி பண்ணியிருந்தது லாரி. தே
ஓ லாட்ரி அல்ல இது வந்துச்சா பிராஃபிட் வந்துச்சா.
லாட்ரி வந்து வெங்கயலிகள்ல்ல.
புரில.
தமிழ்நாட்ல இல்லிகள்ல.
ஆமா இல்லிகள் தான்.
ஆமா அதனால வந்து பேன் பண்டாங்க
பேன் பண் ஆமா கேரளால தா அது இது
அதனால பேன் பண்டாங்க சோ அதனால அது வந்து அது இருந்த வரைக்கூ நல்லா மெதுவா ரண்ண இருந்த் அது ரொம்ப அடிபட்டுனால ரொம்ப அடிபட்டா ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே
ஓ இப்ப அதுல வந்து யாருக்காச்சு அ ஒரு லாட்ரில வந்து எவ்ளோ வந்திருக்கா யாருக்காச்சு
அமௌண்ட் ஒருத்தவங்களுக்கு விழுந்துச்சுன்னா அவங்க வந்து பாதி அமௌண்ட் ஃபஸ்ட் கவர்மெண்ட் எடுத்துக்கு கொஞ்சோண்டு அமௌண்ட்டு அதுக் கப்றோ இவங்ககிட்ட வரு அதுலருந்து பாதி கமிஷன் அப்பாக்கு வரு
இப்ப அந்த லாட்ரி அந்த காசு வந்து யார் தருவா
அது வந்து கவுர்மெண்ட்டு கவுர்மெண்ட்தா ஆமா அது எல்லாமே அது வந்து ஒரு இது கவுர்மெண்ட் மீன்ஸ் கேர்ளானா கேரளா கவுர்மெண்ட்தா இது வந்து லாறட்ரியே நடத்துது தமிழ்நாட்ட வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பண்ணுதா இல்ல தெர்ல யாருன்னு தமிழ்நாட்டுல பட் அந்த அவங்கதா வந்து எடுத்து பண்ணிருப்பாங்க அமௌண்ட்டு குடுக்கறதுக் த்ர எனக்கு தெஞ்சு கவர்மெண்டாதா இருக்கு
எவ்ளோ அமௌண்ட்டு உங்க உங்க அப்பா பண்ணும் போது வந்திருக்கு அ மேக்சிமம்
ம் ஹூ அத லாட்ரி வந்து எதோ ஏஜென்ட் மாரி அப்பா
ஓ
ஏஜென்சி மார்
ஓகே ஓகே இல்ல பெரிய அமௌண்ட் வந்துருக்குல்ல
பெரிய அமௌண்ட் வந்து மத்தவங்களுக்கு அடி ச்சு அது மாரி வந்திருக்கு அப்பாக்கு பெருசா அமௌண்ட் அச்சுதான் கேட்டா இல்ல அவ்ளொ
ஓ ஆனா வந்துருக்கா
ஆ லாட்ரி வந் ஆ வந்துருக் கு அதுலா
ஓகே ஓகே அது நம்ம அதெல்லா வந்து ஒரு லக்கு தால கரெக்டா
அம் அது வந்து லக்குன்னு சொல்லலா உங்களோட கெஸ்ஸிங்னு சொல்லலா
ஓ
அது கெஸ் கெஸ்ஸிங்கு வரு லக் ல வரு நேரந்தான எல்லமே
ஆ
அப்ப கெஸ்ஸிங்கு பண்ணுவாரு து அதுவே சில டைம் வந்திருக்கு நெம்பர் கெஸ்
எப் எப்டி நம்ம கெஸ்
இப்ப அது வந்து அவுருக்குதா தெரியு இது எனக்கு அவ்ளோ தெரியாது நா எனா கிட்ட போனே இதை பத்திலா தெரிஞ்சுக்காத போயிடுன்றுவாரு என்ன ஒரே வார்த்த ஆனா அவரே எப்பனா வந்து கேபாரு எதுன்னா ஒரு நாலு நம்பர் சொல்லுமா அப்படின்னு
ஓ
போட்டு பாத் எல்லா வருதானனு அப்படின்னு
ஒரு நாலு நம் அதுல வந்து ஒரு நாலு நம்பரு மா
நாலு நம்பர்ல வந்து எ தொடர்ந்து மூணு நம்பர் வந்துச்சுன்னா கூட அமௌண்ட் வரும்லா சொல்லிருக்காரு சில டைம் வந்து அதுவும் நாலு நம்பர் ஒரே மாதிரி வரணும் சில டைம்ல ஒரு நம்பர்ல யே இதுவாயிடும் டிஸ்ப்பிரேட் ஆகி அமௌண்ட் போயிருக் எல்லா பெரிய பெரிய அமௌண்ட்லா
ஓ ஆமா ஓட் நம்மளோட மிஸ் ஆகும்ல
மிஸ் ஆகும் அத எங்க பெரியப்பாக்கல்லா அடி டைலியும் நடக்கும் பெரியப்பா வந்து அப் அடிக்கடி பொழம்புவாரு
ஓ அவரும் அந்த மாரிதா பண்ணிட்டு இருந்தார
அப்ப பெரியப்பா அந்த காய்கறி வியபாரியா அவரு அவர்தான் சந்தை வச்சிருக்காரு
ஓ ஓகே
ந்து அப்பா கிட்ட வாங்குவாரு
ஓ ரெண்டு பேரு பார்ட்னர்ஷிப்
பார்ட்னர்ஷிப்
ஓகே ஓகே இப்போ காய்கறி மார்க்கெட் பிசினஸ் பண்றாங்க
ஆமா இப்ப வந்து இது
ஓ இப்போ அவங்க வந்து காய்கறி வந்து யார் கிட்டிருந்து வாங்கறாங்க
இது கோயம்பேடு போயிட்டு போட்டு ஆ பூண்டு ஆமா
கோயம்பேட்டில் இருந்தா வாங்கிட்டு போறாங்க
ஆமா அப்பா வந்து கோயம்பேடு போயிட்டு பூண்டு போளி
ஓகே அப்போ காய்கறியெல்லா
ச் காய்கறி வந்து பாத்துருந்தாரு வேல செட் செட்டாவல அது வந்து அழு ச் கரக்டா வந்து இது பண்ணு ஆமா அது லாஸ் ஆயி லாஸ் ஆகுதுனால வந்து நா வண்டாரு பூண்டு புளி வந்து அவ
அவ்ளோ லாசா ஆமா கரெக்ட்
உம் அது டக்குனு எதுவு ஆவாது நம்ம எவ்ளோ வேணாலு இது பண்ணிற்லாம் அதனால வந்து பூண்டு புளி பிஸ் னஸ் பாக்க ஆரம்பிச்சறப்பா அப்றோ
ஓ இப்போ பூண்டு புளிலாம் வந்து இப்போ ஒரு கிலோல ஒரு பத்து ரூபா லாப வருமா
ஆமா அது வந்து ஒரு ஒரு நாளு ஒரு ஒரு ரேட்டிங் மாறும்னு நெனைக்கிறே
ஓ
அதாவது சில டைம்ல ஆஹ்
இன்னு அத்தன நாள் வந்து அதிகமாச் கம்மி இப்ப கம்மியா வாங்கி வச்சுந்தா அத்த நாள் அதிகமாச்சுன்னா ஆமா நஷ்டம் நம்மளுக்குதான் ஓ எப்டினே சொல்ல முடியாது
ஆமா
இது தக்காளி வெங்காயம் எல்லா ரேட்டு ஓவர் ஆயி ச்சு தக்காளி பிஸ்னஸ் பண்ணவங்கல்லாம் நல்லா சம்பாதிச்சாங்க சொன்னாங்கள்ள அது மாரிதா அது
ஓ ஆமா ஆமா ஒரு டைம்ல வந்தாமா தக்காளி அதிகமா
தங்காளி அப்புறம் வெங்காயம் எல்லாம் அதிகமாய்ச்சுல்லா அது மாரி அதே மாரி பூண்டும் வந்து இதுவாயி மேல வந்து வச்சு ஒரு தடவ வந்து பூண்டு எல்லாமே அந்த ஒரு மாரி உள்ள வந்து இந்த ச் என்ன சொல்றது ஒரு மாரி உள்ளுக்குள்ளே இதுவாயிடுச்சு ச் நம்ம பூச்சிய ஆமா உள்ளுள்ளயே வந்து அந்த இது நம்ம எடுக்கும்போதே தெரியும் பொருகி போயிடுச்சு அப்டியே ச்